ஹலோ
ஆஹா கேக்குதா ப்ரோ
ப்ரோ கேட்குதுங்ளா ஆ எனக்கு கேட்குது உங்களுக்கு கேட்குதுங்களா வாய்ஸ் கிளியரா இருக் ஹலோ
ஓகே ப்ரோ ஆ ஈவினிங் டீ ஆச்ச ப்ரோ
ஆ ஆ இப்ப தா ப்ரோ முடிஞ்சிச்சு ஒரு ஆ சாப்பிட்டாச்சு ப்ரோ இப்ப தா முடிஞ்சிச்சு
ஓகே இன்னு ஒர்க் ஒர்க்கல இருந்து வெளிய வந்துட்டீங்களா சேர் சேரி
ஆ முடிஞ்சு ப்ரோ எனக்கு ஒர்க் எல்லா முடிஞ்சு நைன் டு ஃபைவ் தா
சேர் சேரி சேர் சேரி
உங்களுக்கு ப்ரோ
என்து இப்ப தா ப்ரோ என்து ஷிப்ட் இருக்கு ஆ மாறி மாறி இருக் கு எனக்கு இப்ப பிரேக் அடுத்த ஒன்னு ஒரு டூ ஹர்ஸ்சு மட்டு இருக்கு இப்போதைக்கு ப்ரோ ஒரு ஒன் ஹவர் பிரேக் இருக்கு அது தா சரி
சூப்பர் சூப்பர் மதியம் சாப்பிட்டீங்களா
ஆ ப்ரோ நீங்க அங்க எங்க ஆபீஸ்லய இருக்கீங்களா இல்ல ஆ வந்துட்டீங்களா
இப் இல்ல இல்ல நா ஆபீஸ்ல இருந்து ரூமுக்கு வன்டே
ஓகே ஓகே சாப்பாடு எல்லா அங்க கேண்டீன்லே வா இல்ல
ஆ இல்ல ப்ரோ கேண்டடீனில சாப்பிட்டா பேமெண்ட் அதிகமாகும் அமௌண்ட்டு ரேட் அதிகமாகும் ஹாஸ்பிட்டல் இன்றதுனால ஹாஸ்பிட்டல் கேண்டீனிலா அதிகமாகு வெளிய சாப்பிட்டன்னா கொஞ்ச கம்மியாகு அதனால நம்ப வெளிய சாப்பிட்டுக்கறது
அது டைம் கிடைக்கு தா உங்களுக்கு அதுக்கான ஆ வெளிய வந்து ரொம்ப நேர டிராவல் பண்ணி சாப்
ஒரு சில நாள்ல ரொம்ப பீக்ல இருக்கும் போது ரொம்பே அதிகமா கூட்டம் இருக்கும் போது பண்ண போ முடியாது ஆமா ஒரு சில நாள்ல போலா அந்த மாறி தா இருக்கும்
வீட்டுல இருந்தே போயிட்டு வரீங்களா இல்ல ஆ அந்த பி ஜி ல இல்ல இருக்கீங்க
ட்டு நா வெள்ல ரூம் எடுத்து தங்கிருக்கே என்னோட நேட்டிவ் வேற ஊரு நா இருக்குறது வேற ஊரு
சேர் சேரி
வேற இடத்துல தங்கி நா வேலை செய்யிறே சோ அதனால வீட்
கரெக்டா உங்களுக்கு ஷிப்ட்டு உங்களுக்கு எல்லா ஷிப்டல்லா இருக்கதுல இல்ல எல்லாமே நைன் டு ஃபைவ் தா
ஆ இல்ல நம்ம எடுத்துக்கிற ஷிஃப்ட்டு தா நம்ம எடுத்துக்கிற ஷிப்ட்டு தா எமர்ஜென்சிய ஏதாவது கேஸ்சு வந்தது திடீர்னு ஆள் இல்லன்னு கூப்ட்டாங்கன்னா நம்ப அவைலபில்லா இருக்கற மாறி இருக்கும்
தொடர்புல இருக்கணு ஓகே ஓகே
ஆமா
புரியுது ப்ரோ
ஆம்
ப்ரோ உங்களுக்கு டிராவலிங் எல்லா அங்க இருந்து ஆ இப்ப ஆஃபீஸ்சுக்கு உங் உங்கள ஆ ஹாஸ்பிட்டலுக்கு உங்க இருக்கிற இடத்துக்கு டிராவலி்ங்கலா எப்டி டெய்லி போயிட்டு வரதுக்
ஆ டெய்லி போயிட்டு வர மாறி தா ப்ரோ இருக்கும் ஒரு ஃபை ஃபைவ் டு டென் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஆமா இல்லல்ல அவ்ளோ தூர எலா இருக்கு
ஓகே ஓகே
டுவென்டி மினிட்ஸ் டுவென்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் அவ்ளோ தா ம் ம் வேற ஏதாச்சு
ஆ சொல்லுங் ப்ரோ அ ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கப்மா உங்களுக்கு கான்டெக்ட் பண்ண முடியல யாரு இந்த குரூப்ல யாரையு காண்டெக்ட் பண்ண முடில
ஆமா யாருமே அவைலபிள் இல்ல அந்த இன்னொரு போ தனுஷ் பாண்டின் ஒருத்தர் இருப்பாரு அவரு தா எப்பயாச்சு பேசுவாரு அவுரு இப்பல்லா பேசுறது இல்ல இப்ப ரெண்டு டூ டூ டூ த்ரீ டேஸா உங்ககிட்ட பேசு ராறு போல அதனால நானு பேசுறது இல்ல
இல்ல அவைலபிள் அவரும் ஒர்க்ல இருக்கறன்னால அவைலபிள் இல்ல அவரும் ஒர்க் போயிட்டு வந்து சிக்ஸ் ஓ கிளாக் பாத்தா வேற யாராலு அவைலபிளா அவரு கூட கமிட்மெண்டா இருப்பாங்க சோ நா அதுக்கு அதனாலதா நானே நைன் நைட்ல தா நைட் ஆ ஈவினிங் நைட்ல தா பேசுற மாரி இருக்கு அது ஒரு ஆஃப் னார் ஆயிடுது
ஓகே ஓகே அதா எனக்கு இந்த டைம் தா கரெக்டா இருக் அ ஒம்போது டு அஞ்சு டியூட்டி முடிச்சுட்டு வந்தன்னா கரெக்டா அஞ்சு மணிக்கு மேல பேசனோனா ஒரு ஏழு மணி வரைக்கு பேசுனா அதுக்கப்புறோ நம்ம ரூம்ல சமைக்கணு பசங்கல்லா வருவாங்க
ஓகே பிஜில உங்க இருக்கிற எடத்து எத்தன பேர் இருப்பீங்க
நா ஒருத்த ஹாஸ்பிட்டல்ல வேல செய்யற இல்லல்ல நா ஹாஸ்பிட்டல்ல வேல செய் ற மத்த ரெண்டு பேரு ஐ டி கம்பென்ல வேல செய்றாங்க
ஓகே ஓகே
அவுங்க வேற நா ஹாஸ்பிடல் ஃபீல்ல இருக்க அவுங்களும் ஹாஸ்பிட்டல் மாரி மெடிக்கல் கோல்டிங் அந்த ஃபீல்ட்ல இருக்காங்க அவுங்க மோஸ்ட்லி இப்ப பாத்திங்கன்னா ந ந ஒம்போது மணிக்கு தா வருவாங்க நைட்டு
ஏனா அவுங்களுக்கு ஷிப்ட்டு அதனால முடியுது ஏனா அவுங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைமிங் இருக்கு
ட்டு இருக்கு எனக்கு ஒரு ஷிஃப்ட்டு இருக்கு திடீர்னு நா அவசரமா போயிடுவ நா முன்னாடி போயிடுவ அவுங்க முன்ன ஒரு சில நாள்ல முன்னாடி போயிடுவாங்க அதனால டைம் கீப்பப்பா இருக்கு இங்க யார் முன்னாடி வரமோ அவுங்க சமையல் செஞ்சு எல்லா கொஞ்சோ முடிஞ்ச அளவு ரெடி பண்ணி வச்சோன்னா அடுத்து வரோவுங்க அப்டே கொஞ்சோ ஹெல்ப் பண்ணாங்கன்னா நைட்டு கரெக்டா இருக்கு ஏனா ஹோட்டல்ல சாப்ட்டு சாப்ட்டு ஒடம்பெல்லா கெட்டு போதுல்ல ரொம்போ
ஆமா சமைக்கறது நமக்கு கரெக்டா சமைச்சதுன்னா நமக்கு அதே ப்ட்ஜெட்ல ஒரு ஏதோ சாப்ட்டுங்க கடையில வாங்கனாலு அது பத்தாரூவா அப்பா சில பேருக்கு பத்தாது
கம்பேர் பண்ணோனா வீட்ல செய்றக்கு அட்லீஸ்ட்டு கொஞ்சமாச்சு நமக்கு ஹெல்தியா இருக்கு
ம் அதுவு இல்லாம சில பேருக்கு வந்து அந்த குவான்டிட்டி பத்தாம்ம போயிருகு அது கரெக்டா ஃபுல் ஃபுல் ஆகாது அதனால அது நம்மளுக்கு சமைச்சா கொஞ்சோ எக்ஸ்ட்ரா கூட கெடைக்கு அதுலயே ஸ்கூலிங் எல்லா எப்டி ப்ரோ எங்க ஸ்கூலிங் காலேஜ் எல்லா எங்க படிச்சிங்க
நா நேட்டிவ்ல ஆமா ஆமா நா நேட்டிவ்லயே தா படிச்சே ஸ்கூல் காலேஜ்லா இல்ல இல்ல நா பி எஸ் சி கார்டியாக் பர்ஃபியூஷன் படிச்சிருக்கே ஆமா அதுக்கப்றோ நா ட்ரான்ஸ்பிளான்ட் கோனேட்டர் கிட்னி ட்ரான்ஸ்பிளான்டேஷன் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு தனியா படிச்சிருக்
ஆமா அது எத்தன வர்ஷோ கோர்சு அது நீங்க நீட்டு அதெல்லாம் எது
ஆ நீட்லா எழுதிருக்கே நீட் எழுதி பாஸ் பண்ணிருக்க எனக்கு அரசு மருத்துவக் கல்லூரில கெடைக்காததுனால பிரைவேட் மெடிக்கல் காலேஜில செலவு பண்ண முடியாதுன்றனால நா இந்த மாரி அலைடு கோர்ஸ்ச சூஸ் பண்ணிட்ட
எது பெட்ரா
ம் ஆமா ஆமா மெடிக்கல் ஃபீல்டலே போய்ட்லா அப்டின்ட்டு
எல்லாரு அதுதா ஆச எல்லாருக்கு அதுதா முக்காவா டாக்ட்ருக் எப்டி நீட் எதிருப்பாங்க அதுலலேர்ந்துதா கன்வெர்ட் ஆயி அனால ரொம்ப ஈஸியா இருந்துச்சா எப்டி அந்த உள்ள போனது எல்லா எப்டி இதா
எது ப்ரோ எது நீட்டா
நீட் நீட் எழுதிட்டு அங்கேந்து திருப்பி
புரியல உங்க வாய்ஸ் கொஞ்சோ
இல்ல நீட்டு நீங்க பாஸ் பண்ணிட்டீங்ளா பாஸ் பண்ண எப்டி சூஸ் பண்ணீங்க ஆல்ரடி பிளான்ல வச்சிருந்தீங்களா இல்ல
இல்ல ஆமா நீட்டு பா நீட் ட்டு வந்து பா பாஸ் பண்ணல அப்டின்னா அடுத்து நம்ம அலைய்டு கோர்ஸ்ல ஏதாது ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணனு அப்டின்ட்டு ஒரு மூணு கோர்ஸ் எடுத்து வச்சிருந்த அதுல எனக்கு இந்த சீட்டு கெடச்சிது சரி அதனால அப்டியே சூஸ் பண்ணிட்ட
ஓகே முன்னாடியே அதுக்கு பிளான் பண்ணி வச்சி
ஆமா ஆமா முன்னாடே எனிவே எதுவுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி கெடையாதுல்ல
ஆ
எதுமே நிரந்தரம் இந்த வாழ்க்கையே நிரந்தரோ இல்லாதது தான இன்னக்கி இருக்கு நாளைக்கு இருக்காது இன்கேஸ் நா நீட்ல பாஸ் பண்ணி அதிக மார்க் எடுத்துர்ந்தா கூட கவுர்மெண்ட் காலேஜ் கெடைக்குதுன்னே கூட வச்சீங்ளே கெடச்சிருந்தாலுமே நானு அங்க போயிருப்பனான்றது டவுட்டு தான
பெனிஃபிட்டு நாம இதுன்னா இன்கேஸ் நம்ப விட கெடச்சா போலா இல்லன்னா அந்த டோனேஷன்லே
புரில புரில என்ன சொல்றிங்க எனக்கு சுத்தமா கேக்ல
அ பேசு ஃபிரி சீட் நமக் கவர்மண்ட் சீட் கெடைச்சா நம்ம அத ட்ரை பண்லா இல்லன்னா ஏனா டொனேஷன் அதுக்கே
ஆமா ஆமா டொனேஷன்லா நம்ம அதிகமா பே பண்ற மார்ர டொனேஷன்லா நம்ம அதிகமா பே பண்ற மார் க்கு மினிமம் நாப்பது லட்சோ ஐம்பது லட்சோ டொனேஷனே பே பண்ணு அது இல்லா வர்ஷத்துக்கு இருவது லட்சோ இருவத்தஞ்சு லட்சோ பீஸ் வரு
ப்ரோஸ் லைடோன்னு நீங்க அடுத்த என்னவோ பிளான் பண்ணி வச்சிரு
ஆமா ஆமா ஆமா
து இந்த கோர்சஸ்லல்லா நீங்க வந்து யாராச்சு சீனியர்ஸோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தாங்ளா இல்ல நீங்ளே
ஆ
இந்த அலைட் கோர்ஸ் இந்த அலைட் கோர்ஸ் நீங்க படிச்சீங்கள இப்போ புதுசா இப்ப இந்த இப்ப இருக்க ப்ரொபஷனுக்கு அத வீட்ல யாரவ்து சொன்னாங்களா இல்ல நீங்களே சூஸ் பண்ணதா
இல்லல்ல நானே சூஸ் பண்ணி வச்சதா நானே சூஸ் பண்ணி வச்சதா
சோ இப்ப அங்கந்து ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஐ மீன் அந்த ப நீட்ல இருந்து டிரான்ஸ்பார்ம் ஆயி இங்க வந்து போட்டு நல்லா பீல்லா நல்லா இருக் இதல்ல திருப்பியு வேறது இதுல டிரான்ஸ்பார்ம் ஆகு
க்குன் சொல்ல முடியாது ஓகேதா இன் கேஸ் நம்ம இப்ப இனிமே நம்ம ஒரு டாக்டர் கூட என்னதா நமக்கு டாக்டர் நாலேஜ் இப்ப இத்தன வருஷோ எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தாலுமே நம்ம ஒரு டாக்டர் கூட ஒர்க் பண்ற மாரி தானே இருக்கு நம்மளா ஒரு டிசிஷன் எடுத்
நீங்க அது அ எத் எத்தன வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனீங்க நீட்டு லா லாஸ்ட் டைம்
புரில நா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நீட்டு எழுதுனே
கியா கிட்டத்தட்ட எட் அதுவே எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சு
ம் ஆமா
அ அதுக்கப்போ அட்டம் அ நடுல எதுவு புது அட்டம்ட் எதும் பண்லையா
அ ஆஹ அதுக்கப்றோ எழுதல ஃபர்ஸ்ட் நீட்டு தான நீங்க கேட்டீங்க
இல்ல அதா கேக்குறே எ எத்தன அ
இல்ல அதுக்கப்பறோ அதுக்கப்பறோ நா இன்னொரு டைம் எழுதுனே ரெண்டு டைமுமே பாஸ் பண்ணிட்டே ரெண்டு டைமுமே எனக்கு அ கவர்மெண்ட் கோட்டாலா கெடைக்கல
ஓகே
பிரைவேட் கோட்டாலா கெடைக்கு பிரைவேட் கோட்டால ரெண்டு டைமுமே பிரைவேட் கோட்டால கெடச்சுது ஆ ஃபீஸு எல்லாமே அப்போவு அப்ப அம்மா நெலத்த இதெல்லா வச்சு படிக்க வைக்கலான்னாங்க வேணா அவ்ளோ செலவு பண்ணி படிச்சுட்டு நம்ம இவ்ளோ ஒன்னு பண்ண போறதில்ல அப்டின்ட்டு வேணானு நானே வேணான் சொல்ட்டே
ஓகே
இனிமே அ அத்தன லட்ச ரூவா கட்டி படிச்சாலு நா எத்தன வருஷ் ஷோங் கழிச்சு அந்த இன்கம்ம எடுப்பன் தெரியாதுல்ல
இன்ட்ரஸ்டோட பிரின்சிபலோட எடுக்கத்துக்கு கிட்டத்தட்ட அது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆயிடு ஏனா நமக்தா இங்க
மொக்காவா அப்புறனா ஏனா இப்ப இருக்குற பணவீக்கத்துக்கு இப்ப இருக்குற ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனுக்கும் பாக மா மார்க்கெட் இதுக்கும் பாத்தீங்கன்னா நா அத ரெக்கவர் இப்போ ஒரு அம்பதுலட்சரூவா இதுவு ஆறு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இருவத்தஞ்சு லட்சரூபா இது இல்லாம செலவு எல்லா சே த்து ஒரு ரெண்ற மூணு கோடி ரூவாய்க்கு நா வந்து கட்டிருக்கணு கடன ஒடன வாங்கி முடிச்ட்டன்னா நா எம் பி பி எஸ் முடிச்சன்னா எனக்கு வந்து வெறு முப்பத்தஞ்சாயிரத்துலருந்து நாப்பதாயிருபா தா செம்பளொ ஆ அத வச்சு நா எப்போ எப்போ போய் நா மு ஆ அடுத்து அதுக்கடுத்து நா பி ஜி நீட் எழுதனு அதுக்கப்றோ திருப்பி ஒரு மூணு வருஷொ படிக்கணு இப்போ மெடிசன் எடுக்குறே சர்ஜரி எடுக்குறே அறுவை சிகிச்சை பிரிவு எடுக்குறே இல்ல மருத்துவத்துறையே மேல்படிப்பு எடுக்குறே அப்டின்னா அதுக்கு ஒரு மூனு வர்ஷோ படிக்கிணு அது படுச்சு முடுச்சன்னா ஒன்டற லெட்ச ருவா சம்பளொ அத வச்சு நா எத்தன வர்ஷோ அடிக்க முடியு கிட்டத்தட்ட அதுவே ஒரு பத்து வர்ஷோ ஆ பத்து வர்ஷோ ஆகு நா அந்த கடன அடைக்றதுக்கெ
டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபிப்டில முடிக்கிற மாரி ஆயிரு
ஆ அந்த மாரி தா அப்ப நா வாழ்க்க பூரா நா வந்து நா படிக்கெத்துக்கு வாங்குன கடன வந்து நா வாழ்க பூரா கட்டின்னு இருக்குற மார் இருக்கு
ஆமா தே படிக்கிறத விட இந்த லோன் வந்து ரீபே பண்றதுதா கஷ்டமா ஏன்னா அது ஸ்டார்ட் பண் ஃபைவ் இயர்ஸ்க் அப்பொமா ஸ்டார்ட் பண்ணி மந்த்லி மந்த்லி அது ஒரு ஒரு எப்டி சொல்றது த்ரோட் கிட்ட வந்துற மாரி இருக்கு கேப் பே இல்லாத அளவுக்கு எக்ஸ் பெண்டிங் இருக்கு அ நா கூப்புட்றே இருங்க வேற கால் வருது
ஆ